ஹலோ
ஆ வணக்கம் தோழி சொல்லுங்க நலமா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே நீங்க சாப்டாச்சா
ஆ சாப்டே தோழி நீங்க சாப்டீங்ளா
ஆ இப்பதா சாப்டே
ம் என்ன சாப்ட்டீங்க
தோச
தோசையா
ஆமா
சேரி சேரி சட்னி என்னா வெச்சி சாப்ட்டீங்க
இவங்க டிபன்தா
கொஞ்சோ நகந்து வாங்க தோழி கிளியரா கேட்காத மாரி இருக்கு
இப்ப கேக்குதா
ஆ இப்ப கேக்குது தோழி
இரவு நேரத்துல எதாவது டிஃபன்தா சாதோ சாப்பறதில்ல
ஆ
அ எதோ இட்லி இல்ல தோச சப்பாத்தி அது மாரி எதாவது ஒன்னு
கொழந்தைக்கி கொழந்தைக்கி என்னத் தோழி குடுப்பீங்க
கொழந்தைக்கி நம்ம சாப்பறது என்னப் பொருளோ அததா நம்பக் குடுக்குறோ இப்ப இப்ப இட்லினா இட்லி சாப்ட்ருவாங்க தோசனா சில தோச சாப்டுப்பாங்க அவுங்குளுக்குன் தனியா எதுவு செய்றதில்ல
சே சே சே தோழி
ம்
காலை உணவுலாந் தோழி என்ன குடுப்பீங்க
கொழந்தைக்கா
ஆ எல்லா உணவு வந்து இப்ப சாப்பாட்ல சேத்துட்டீங்ளா எல்லாமே சாப்புடுவாங்ளா
ஒரு பத்து மாசத்துல இருந்து நம்ம வந்து என்னென்ன குடுக்குறோமோ அத அப்டியே நம்ப நம்ப என்னென்ன சாப்பிட்றோமோ அது அவுங்களுக்கு நம்ப குடுத்துட்ருக்கோ
ஆ
அதனால ஒன்னும் பிரச்சன இல்ல அவுங்க அத சாப்ட்டுக்கறாங்க
இரவு உணவு வந்து கொழந்தைக்கு வந்து எத்தன மணிக்கு தோழி குடுப்பீங்க
இரவு உணவு ரெண்டு டைம் குடுப்போ
ஆ
ட ஒரு ஆறுல ஏழு மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாரி எதாவது ஒன்னு செஞ்சு குடுப்போ
ம்
நம்ம என்ன சாப்புர்றமோ அது கொஞ்சோ ஊட்டி வுடம்மோது அவுங்க சாப்ட்டுப்பாங்க அப்றோ நைட்டு ஒரு பத்தர பதனோரு மணிப் போல படுக்கறப்ப பால் குடுத்துரு எனா எடையில மிட் நைட்ல உங்களுக்கு பசிக்கு
ம்
அதனால அப்டி வே ஸ்பெட் பண்ணி நம்ப குடுப்போ
செரித் தோழி செரித் தோழி தாய்ப்பால் குடுக்குறீங்ளாத் தோழி இன்னு
ஆமா குடுத்துட்டுதா இருக்கேம்போ
ஆ
ஆ நிறுத்த முடியில எப்புடி நிறுத்தறதுனு தெரியில
ம் முதல் கொழந்தையா தோழி
ஆமா மா
ஆ ரெண்டு வயசு ஃபுல்லாவே குடுக்கலாமே தோழி
அதா இப்போ ஒ ஒன்னு புள்ளி எட்டு மாசோ ஆகுது
ஆ
ஆ எனோ நா நிறுத்தணுனு முயற்சி பண்றே ஆனா நடக்க மாட்டேங்குது ப பாவமா இருக்கு அழுவுறப்பே
ரெண்டு வயது ஃபுல்லா முடியட்டுந் தோழி நாலா எ கொழந்த பெரிய கொழந்தைக் இப்ப வந்து ரெண்ர வயசு வரைக்கு தாய்ப்பாலுதாந் தோழி சின்ன கொழந்த வந்து ஒன்ற வயிச்லே அவங்களாவே நிறுத்திட்டாங்க
ஆ நல்லது ஏனா இப்ப என்னோட மாமியார் என்னன்னா நாலு வயசு வரையு குடுக்கணு அப்டின்லா சொல்றாங்க அதெல்லா வந்து நடக்காத ஒரு விஷ்யோ ஏன்னா இரண்டு வயதுங்கறதே ரொம்ப கஷ் டமா இருக்கு இது
அது பழக்கப்படுத்துறது வந்து கொஞ்சோ உணவு வகைகளு கொஞ்ச சாப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவுங்ளே மறந்துடுவாங்க
ஆமா இப்போ அவனே இப்ப என்ன பண்றான்னா கொஞ்ச சாப்பாடு இப்போ நைட்டு அதிகமா சாப்ட்டுட்டனா பால் குடுக்கறதில்ல நா ஆ பால நிறுத்திடுவோ சாப்படாம விளையாட்டா இருக்கான்ல அ இப்ப சாயல் சாப்பாடு வேணா அப்டின் சொல்லிட்டு விளையாட்றப்பதா கொஞ்ச பாலாத்தி குடுக்குறது இல்லன்னா நைட்டு ஒரு மணிக்கி ரெண்டு மணிக்கு அந்த நேரத்துல அழுவாங்க
ம்
அ அந்த நேரத்துல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது
கண்டிப்பா அப்ப நம்ம ஏதாவது செஞ்சுதா ஆவுணு
அதனால சாப்ட்டுட்டானா தூங்கிடுவாங்க அவுங்ளே எதிர்பார்க்க மாட்டாங்க அப்டி எழுஞ்சிரக்கவு மாட்டாங்க இடையில ச சரியா சாப் என்னவோ அழுவாங்க செரின் அதுக்காகவே நம அட்வான்ஸா எப்டி சாப்பறாங்கன்னு அவுங்க சாப்பறத பாத்து வந்துட்டு நம்ம அதுக்கு ஏத்த மாரி பாலாத்தி குடுக்குறது
ம்
அதா இன்னு ஒரு ரெண்டு மாசோ குடுப்போ அப்டின் நெனச்சிட்ருக்கே இப்ப அக்டோபர் வந்தா ரெண்டு வயசு ஆயிடு
ம்
ம் பாப்போ முடிச்ச அளவுக்கு கொறைக்கணுன் பாக்குற ஏன்னா என்னால முடியறதே இல்ல சுத்தமா உடம்பு வந்து எனக்கு பால் குடுக்கறதுனாலயே என்னன் தெர்ல எட வந்து கூடிக்கிட்டே போது
பால் குடுத்தா உடம்பு இழைக்கு தோழி ஏறுதுன்னா வந்து நம்மளோட உடல் வாகா கூட இருக்கலா அது
ஓ
அ பால் குடுத்தாலே வந்து நம்மளோட இரத்த அளவு பத்தீங்கன்னா வச்சுங்க ரத்தல இருந்தா அந்த பால் வந்து நமக்கு உற்பத் ஆகுறிறதுனால பாத்தீங்கன்னா நமக்கு உடம்பு இழைக்கும்மோ தவிர ஏறக்கூடாது
சரி சரி
ம் அதனால நீங்க என்ன பண்ணுங்க தோழி நீங்களோட உங்களோட சாப்பாட்டுல வந்து அதிகமா வந்து செரிமான பொருட்கள் கலந்த சாப்பாடே எடுத்துங்க இரவு சாப்பாடு வந்து இப்ப பத்து மணி வரையு நீங்க சாப்படாம இருக்கிறது வந்து நல்லது கெடையாது கொழந்தைங்களுக்கு வந்து அ சரியான தாய்ப்பால் வந்து போய் சேர்ணுனா நீங்க சாப்பாடு கொழந்தைக்கு ஏழு மணிக்கு குடுக்குறீங்கன்னா நீங்க ஒரு எட்டு மணிக்கு சாப்டுட்டு சாப்பாடு செரிமானோ ஆகணு அப்பதா வந்து உங்களுக்கு பால் சாப்ட்ட உடனே குடுக்குறதுங்கிறது வேற அதே நீங்க சாப்ட்டதுக்கு அப்புறோ ஒரு மண் நேரோ ஒன்ற மண் நேரத்துக்கு அப்புறோ நீங்க தாய்ப்பால் குடுங்களங்க கொழந்தைக் அது ஒரு நிம்மதியான தூக்கோ வந்து கொழந்தைங்க நல்லா தூங்குவாங்க
இப்ப உங்க என்ன பிரச்சனன்னா நா அலுவலகத்தில இருந்து வர்றதுக்கே எட்டு மணி ஆயிடுது ஆனவன் இ என்னப்பா என்னுடைய அலுவலகம் இருக்கிற இடத்துல பக்கத்துல அந்த அளவுக்கு அந்த டீலா நல்லா இருக்காது நா கொஞ்ச அவுட்டர் ஏரியால தா இருக்க இப்போ அந்த நம்ம வீட் வீட்ல வந்து டீ குடிச்சா நல்லா இருக்கூ அப்டின் தோணு நம்ப அதனால அலுவலகத்துல குடிக்கறத நம்ம தவிர்த்துட்டு தா வந்துட்ருக்கோ இங்க வந்து வீட்டுக்கு வந்து எட் எட்டு மணிக்கு வந்தோம்னா ஒரு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு எட்டே கால் போலதா நம்மடீயே குடிக்கிறோ குடிச்சோம்னா ஒடனே நம்ளால சாப்ட முடியரது இல்ல சாப்பறது அப்டியே ப பத்து மணி ஆயிடுது பத்து மணிக்கு சாப்ட்டதுக்கு அப்பறோ நம்ம தூங்குறதுக்கு பன்னெண்டு ஒண்ணு ஆயிடுது இதுதா பிரச்சனையா இருக்கு அப் அப்படியே நம்ப முன்னாடியே சாப்ட்டாலு ஆ நம்மளோட கணவர் வந்து கொழந்தைய வந்து எழப்பி வுட்றாங்க அவுங்க வீட்டுக்கு வரது எப்படியோ பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தா வீட்டுக்கு க்கு வருவாங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அது எந்நேரமா இருந்தாலு கொழந்தை வந்து அவுங்களுக் பாத்து கொஞ்ச நேரொ விளையாண்டுட்டு தா அதுக்கப்புறொ தூங்குவாங்க
ம்
அதனாலயே வந்து தூக்கங்கறது வந்து ஒரு முறையான இதே போகல
ம் நீங்க சொல்றது சரிதா ஏன்னா இருவரு வேலைக்கி போறங்க போது கொழந்தைங்கள கவனிக்கணு தோழி அதனால வந்து பாத்தீங்கன்னா நா வந்து கொழந்தைங்ள்ட்டயே இருந்துட்டே ஏன்னா அவுங்க அலுவலகம் போறதுனால நா கொழந்தைங்க ரெண்டு பெண் கொழந்தைங்கனால எனக்கு சரியான பராமரிப் இப்போ வந்து என்னுடைய மாமனியார் வந்து என் மாமனார் கடையாது மாமியார் இருக்காங்க இருந்தாலு இந்த உணவு முறைகள் வந்து பக்குவமா செய்யிறது அது அந்த அளவுக்கு செஞ்சு குடுக்கயு ஆளு கெடையாது அதே நானு செய்யணு கொழந்தைய சுத்தமா பராமரிக்கிறதோ ஒரு குழு குழுப்பாட்டு வாங்க சின்ன கொழந்தையை அவ்ளதா மத்தபடி ஒரு பவுட்ரு அடிச்சா ஒரு சாப்பாடு நீட்டா ஊட்டுறதா அதெல்லா அவ்வளவா தெரியாது எல்லாமே நானே செய்யணுங்கிறதுனால ஒவ்வொரு விஷயங்களு நறைய வந்து கத்துக்கிட்டே கொழந்தைகள் மூலமாவு சரி வெளியில நடப்புகள் நடக்கறத வச்சு நறைய கத்துக்கிட்டே நா
கண்டிப்பா ஏன்னா நம்ம நம்ப வந்து இந்த கொழந்தைய வளக்குற டைம்த்துல டயத்துலதா வந்து நம்மள சுத்தி உள்ளவுங்க எல்லா எப்டி இருக்காங்ககிறத நம்ம கண்டுபிடிக்கலா அப்டின்னு சொல்வாங்க ஆ எனக்கு போய் என்னுடைய அம்மா அப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டோ ஏன்னா நானு வேலைக்கி போற கொழந்தைய பாத் துகிறதுங்கறது அவ்ளோ ஈசி கடையாது என் என்னுடைய வீடும் என்னுடைய மாமியாரோட வீடும் கொஞ்ச தூரத்தில தா இருக்கு அவுங்களு ஒடம்பு சரி சரி இல்லாதவங்க அவுங்களாலயு வந்து தெனமு பாத்துக்கறதுங்கறது செரமொ ஏன்னா அவுங்களுக்கே ஒடம்பு சரியில்லங்கும் போது அவுங்க கிட்டேல்லா நம்ம கொழந்தைய குடுத்தோம்னா நமக்கூ கஷ்டமாருக்கூ அவுங்களே பாத்துக்க முடியாது ஆ இப் இப்ப எங்க அம்மா அப்பா இருக்கறதுனால அவுங்க பாத்துக்குறாங்க அவங்கள்ட குடுத்துட்டு நம்ம கொஞ்ச நிம்மதியா வேலைக்கி போயிட்டு வரனா அதுக்கு அவுங்கதா காரணொ அவுங்க இல்லைன்னா நா வேலை செய்யறது ரொம்ப எனக்கு மன உளைச்ச சளா இருக்கூ இப்ப நா வேலைக்கி போயிட்டனா எ கொழந்தைய பத்தி நா யோசிக்க கூட மாட்ட அந்த அளவுக்கு நம்மள தேட மாட்டாங்க ஏன்னா அவுங்ககிட்ட நல்லா அட்டாச் ஆயிட்டாங்க சோ நம்பத் தேடவே மாட்டாங்க அவுங்ககிட்ட இருந்துப்பாங்க ஒருநா அவுங்க வெளிவ அழச்சிட்டு போனாலு சரி ஒரு ஒரு நாள் நம்ப இல்லைனாலு தேட மாட்டாங்க என்ன இந்த பால் குடிக்கிறதுனால கொஞ்சோ அப்பப்ப அந்த ஞாபக வந்துருமே தவர மத்தபடி என்ன சு சுத்தமா தேட மாட்டாங்க
அ
அப்டிதா வளத்துகிட்டு வர இப்ப அவங்க தூக்க தூக்க முறைங்கிறதுதா கொஞ்ச மாறி போகுது இப்ப அவுங்க என்னன்னா இப்போ நைட்ல சீக்கிரமாவே தூங்குனாலுமே இப்ப நைட் வந்து கணவர் வந்து வந்து பேச்சு குரள் கேக்குது இல்லையா பேசுறாங்கள நம்மகிட்ட நம்மகிட்ட பேச போது உடனே அந்த சவுண்ட் கேட்ட உடனே முலச்சர்றாங்க முலுச்சுட்டு அவங்க அப்பாவோட வெளாண்டுட்டு இருக்கிறது ஒரு மணி நேரோ ரெண்டு மணி நேரோஅப்ரோ ஒரு மணிக்கு மறுபடிக்கு தூங்குறது அப்டியே இருக்கு அதனால அவங்களோட தூக்கம் போகுது காலையிலயே ரெண்டு பேரு சேமாதா எழுந்திருப்பாங்க எட் எட்ர ஒம்பது மணிக்குதா எழுந்திருப்பாங்க நா கெளம்பி வேலைக்கு போய்டுவே
ம்
அ அவுங்க ரெண்டு பேரு நல்லா தூங்குவாங்க இப்ப என்னி நா எனக்கு என்ன கவலைன்னா என்னுடைய கணவர் வந்து என்னுடைய குழந்தைய மாற்றிட்டுருக்காரோன்னு தோணு அவங்களா முன்னாடி இப்ப எ ஆமா இப்ப
தூங்குணு பாக்கற நேரத்துல பாக்கணு யாராவது இப்ப நீங்க சொல்றதுல ரெண்டு பேரு அலுவலக இப்ப உள்ள நடைமுறைக்கு ரெண்டு பேருமே அலுவலகத்து கண்டிப்பா வேலைக்கு போய் தா ஆகணு தோழி ஏன்னா ஒருத்தரால வந்து நம்ம நல்லா எதுவு பண்ண முடியாது ஒரு கொழந்தையா இருக்கட்டு ரெண்டு கொழந்தையா இருக்கட்டு எங்க வீட்ல ரெண்டு கொழந்தையா இருக்கு நா அதனால என்னுடைய அலுவலக பணியுமே வந்து ரொம்ப டைம் எடுத்துதா நா வேலைக்கு வந்த சின்ன கொழந்தையா இருக்கு போல நா விட்டுட்டே போல என் கொழந்தைகள வந்து இப்ப மூணாவது படிக்கு போதுதா நானே வந்து ரெண்டாவது ஒன்னா ஆமா ஒன்னாவது சேத்தே ரெண்டாவது பாப்பாவ அந்த லாஸ்ட்ல இருந்தா நானுமே அலுவலகத்துல வேலைக்கு போன தோழி ஆ வேலைக்கு போனோனா எப்டினா பாத்துக்க இல்ல எல்லா வேலையு செஞ்சு வச்சுட்டு கரெக்ட் டா அந்த டயத்துக்கு நா தா இருசக்கர வாகன வச்சிருக்கே அதனால போய் கொழந்தைங்கள காலையில கொண்ட பள்ளிக்கூடத்துக்கு அவங்க கொண்டு அழச்சு கொண்டு விட்டுட்டாங்கன்னா ஈவினிங் நா தா அழச்சுகணு மாலை நேரத்துல நா தா அழச்சிட்டு வரனு வந்து அதுக்கப்ரோ செஞ்சு கொடுத்துட்டு என்னால சொல்லி கொடுக்க முடியலகுரதனால கொஞ்ச நாள் வச்ச இந்த வருஷ தா என்ன பண்ணிட்டா மாலை நேர வகுப்பு மாரி டியூசன் சேத்துருட்ட ரெண்டு பேரையு போய்ட்டு வர்றதுனால நம்மளு கொஞ்ச ஃப்ரீயா அந்த ஒன்னவர்ல இருக்கலா அவங்களு ஒரு பசங்களுக்குள்ள ஒரு உறவு மேம்படு நண்பர்கள் வட்டம் பெரிதாகு பல நல்ல விஷயங்களு கத்துக்கலா கெட்ட விஷயங்கள் மூலமா ஒரு நல்ல வந்து அத செய்யக்கூடாது பண்ணக்கூடாது தெரிஞ்சுக்கலா நம்மக்குள்ளேயே கட்டுக்குள்ளே இருக்கனால குழந்தைகள் வந்து ஆ நம்ம என்ன செய்யறோமோ அதையேதா பாக்கோ வெளில நடக்கிற நடைமுறைகள்ல்லா எது தெரியாம இருக்குல்ல அதுக்காக எ குழந்தைகள வந்து கொஞ்சொ வெளியில பாத்தீங்கன்னா கடைக்கு அனுப்புறது சின்ன சின்ன வேல கொடுக்குறது எனக்கு உதவியா இருக்குறது இந்த மாரி விஷயங்கள்ல்லா ரெண்டு பெண் குழந்தையா இருக்கிறதுனால இப்ப உள்ளது வந்து ஒழுக்கமும் நல்ல பழக்க வழக்கமு கொழந்தைங்களுக்கு தைரியம் முதல்ல தேவ அதனால எனக்கு வந்து கல்விய காட்டிலு இது ரெண்டுமே மிக சிறப்பா இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷோ கல்வி கை கொடுக்கு தா ஆனா தைரியோ தன்னம்பிக்கை ஒழுக்கந்தா வந்து நம்மளோட வாழ்க்கை நெறிமுறைகளை வந்து மேம்படுத்து
உ
அதனாலயே வந்து நா வந்து என்னுடைய குழந்தைகள வந்து நா எது திணிக்கிறது கெடையாது
இப்போ புள்ளைங்களை வந்து நல்லா படி முன்னாடியெல்லா வந்து நல்லா படிச்சாதா நல்ல புள்ளைங்க அப்டின்னுதா இருக்கு இப்ப வந்து அந்த இதே உடைஞ்சிருச்சு இப்ப வந்து நல்ல பழக்க வழக்கங்கள் மட்டும்தா நம்ம குழந்தைய வந்து நல்ல மனிதர்கலா மாத்துது அப்டின்னு தா நா சொல்லுவே அ ஒரு குழந்தைக்கு வந்து படிப்ப காட்டிலும் பழக்க வழக்கங்கள்தா அடுத்த லெவலுக்கு அவுங்கள கொண்டுட்டு போகு இல்லயா
கண்டிப்பா கண்டிப்பா
ஆ கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் தோழி நன்றி தோழி
ஆ செரி நன்றி தோழி